லேட் ஆய்டுச்சி சாரி
அக்கா பேக்ரவ்ண்ட்ல சவ்ண்டே கேக்க கூடாது ஆ ஆ ரூமுக்கு கூட வந்துருங்க
ஆ செரி செரி செரி இனிமே கேக்காது எ பைய கத்துனா
அது டவர் ப்ராப்ளம்லா கெடைக்ககு இதுல கரெக்ட் டா இருக்க பிளேஸ்ல பேசணு சொல்வாங்க ம் செர் செர்
நோ நோ பாத்தி கத் கத்த கூடாது அது ப பசங்களுக்கு ஊட்டீட்டு இருக்கே ஊட்டீட்டு இப்ப தூங்கிருங்க கொஞ்ச நேரத்துல அதனால தா வேற ஒன்னு ஆ ஆ நானா நாளைக்கி தனியா தா இருப்பங்க தனியா இருக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டபன்சு இருக்காது இன்னிக்கு கொஞ்சோ லைட்டா இதா இருக்கு கொஞ்சோ அஜு இது பண்ணிக்கங்க
சேரி சேரி ஓகே ஓகே
ஆ அப்றோ நீங்க சாப்டீங்ளா
நானு அப்டியே உகிட்ட பேசிடேதா சாப்ட்டனே இப்போ நா இதுல சாப்ட்டே முடிச்சுட்ட
ஓ நீங்க பேசுறது பாக்கும்போது என்னோட ஃப்ரெண்டுட எ ஃப்ரெண்ட் இப்டிதா பேசுவா உங்களே மாரி அதே மாரி இருக்குறீங்க நீங்க பேசுறது ஆமா
ம்ம்ம் சில பேருகிட்ட பேசுனா அப்டிதா இருக்கு
ம் ம்
சில பேர் செட் ஆய்டுவாங்க சில பேர் செட் ஆக மாட்டாங்க இதுலயே கூட நெறைய பேர் செட் ஆனாங்க செட் ஆவல அது சில பேரு என்னோட ஏஜ்ல உ கிட்டதா எனக்கு செட் ஆவுன் நெனச்ச நானே கூட அப்டில்லா இல்ல ந இப்ப பாரு இப்ப இப்ப கூட இப்ப உங்கிட்ட எனக்கு நல்லா செட் ஆகுது என்ன சகஜமா ஒரு பிரண்ட்லியா ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசின மாரி என்னால பேச முடியுது ஒரு சில பேருகிட்ட என்னால அப்டி பேச முடியல ஆ அதுக்கப்பற நா போ போ உள்ள பேச பேசல அவங்ககிட்ட நானவே அ அது மாதிரி எனக்கு செட் ஆச்சுன்னா நா பழகிட்டன்னா நல்லா பேசுவ
ா நானு அப்டிதா ஏ நா வந்து பிள்ளைங்கள்ட பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அவங்கள்ட எல்லாத்தயுமே ஒ ஒ ஒப்படச்சிருவ அந்த மாதிரி எய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க எந்த இதுலையாவுது சொல்லிருவா அப்டின்னுவாங்க
ஃப்ரீயாயிடு அப்பதா மனசே
இப்ப மனசு கஷ்டமா இருந்தாலு யாரிட்டாவது பேசிக்கலா வா அப்டின்னு எங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஒரு கம்பெனில வேல பாக்காங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா ஆ அவங்களுக்கு வந்து இதுல அவங்களுக்கு ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணணு ஆச
ஆ
ஆனா அது வந்து உங்களுக்கு அதுக்கு சப்போட் பண்ணு நீ ஏ இந்த மாரி ல்லா பண்ணிக்கிட்டு இருக்க நீ எனக்கு அதுக்கு சப்போட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவ சொல்லுவாங்க அத மறுபடி
ஆ
சொல்லுவாங்க சப்போட் பண்ணுன்னு ஆனா அதுக்கப்பற அத கண்டுக்கவே மாட்டாங்க
ஆ
அதனால நா நீங்களே உங்க வேலய பாத்துக்கங்க நா எ வேலய பாத்துக்க சொல்லிடுறது
பண்றது நல்லதுக்கா ஏனா நா இங்க பண்றத பாக்குற இல்லயா அதனால நா சொல்ற ஓகே ஏனா மத்தவங்க கீழே போய் நம்ம ஒர்க் பண்றத விட நம்ம நம்ம நமக்கு நம்மளே ஓனர் ப்ராஃபிட் லாஸ் நமளே பாத்து அதனால சொல்ற பாத்ததுனால சொல்ற
ம் ம் ம்
ஆ நோ டிசஸ் பண்றது நல்லது யார் ரொம்ப அழறாங்க
ஆ இல்ல சண்ட போட்ருச்சுவ ரெண்டு அதுங்க சண்ட போட்டுருச்சுன்னா பேசவே முடியாது வீட்டுல போனாலு எய பைய அடிப்பா பைய வரும்போது எய பொண்ணு வருவா சரி சரி அழாத அம்மாவ அடிக்க அம்மாவ அடிக்க அழாத அழாத அழாத சேர் சேரி ரெண்டு பேரு என்னய படுத்தாதீங்கலே போ போ ஒருவல் போ ஆ
ஆ
அப்பறோ
அப்பற பாய்ஸ் கிட்டதா பேச மாட்ட கேர்ள்ஸ் கிட்ட நல்லா பேசுவ ஃப்ரெண்டா க்ளோஸா ஆய நல்லா சூப்பரா பேசுவ ஆனா ஃப்ரண்ட்லியா ஜாலியா தா ஜாலி டைப் தான்க்கா நானு நீங்க எப்டி பேசுவீங்க ஆ நீங்க கோயெடுல படிச்சீங்களா ஸ்கூல்லா ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ கேக்குதா கேக்குதா அலோ ஹலோ ஹலோ